கேக்குதா
ஆ கேக்குதுடா ஒனக் கேக்குதா
ஆ எனக் கேக்குது சொல்லுங்க என்ன
நா இப்பதா சாப்ட்டோண்டா நீ சாப்ட்டியா
ஆ நா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கி ஸ்பெஷலா
இன்னைக்கு என்ன சிக்கன் கொழம்பு தான்ப்பா சாப்ட்டோ
ஓ அப்டிங்ளா
நீ நைட் என்ன சமை அ டிஃபனா சாப்பாடா
இல்ல நா வெளிய போனேனா அப்டியே வெளிய பீஸா சாப்ட்டு வந்ட்டே
ஓகே ஓகே டா ஓகே செரிடா ஓகே மா ஒன் ஒன்னுல்ல எனக்கு ஒரே ஒரு இது மட்டு உனக்கு இந்த இந்த பியூட்டி டிப்ஸ் எதாவ்து தெரியிமா
ஆ நெறையா தெரியு சொல்லுங்க என்ன எப்டி உங்களுக்கு வேணு நேச்சுரலா வேணுமா மேக்கப் போட்ற மாரி
ஆக்சுலி நேச்சுரல் இருந்தா பெஸ்ட்டு எனக்கு வந்து இல்லன்ன இந்த பிம்பிள்ஸ் மாரி வருது கொஞ்ச கொஞ்சோ அப்றோ வந்து பாத்தா அது ரொம்ப டார்க்கு இதாயிருது கண்ணுக்கு கீழ வந்து டார்க்ஸ் ஸ்பாட் மார் தெரியிது அதுக்கு எதாவ்து ரெம்டிஸ் மாரி வீட்லயே ஹோம் ரெம்டிஸ் மார எதாவ்து தெரியிமா டா
இது இருக்குல்ல இந்த ஆலோவேரா இருக்குல்ல
ஆமடா
அத வந்து நல்லா அரச்சு அது ஒரு மாரி நல்லா ஒரு மாரி கோந்து பேஸ்ட் மாரி வர வரைக்கு அத நல்லா அரச்சு போய் யூஸ் பண்ணுங்க
ஓகே
இல்லேன்னா இப்ப இந்த பீட்ரூட் பவுடருன் வெளியே ஒன்னு விப்பாங்க
செரி டா செரி
அது கூட ரோஜா தண்ணி வருல
ஆமா
அது ரெண்டியு மிக்ஸ் பண்ணி போடுங்க அத வச்சு நல்லா உங்களுக்கு வரு அப்படியே கலர் எல்லா நல்லா வரு இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லா போகும்
சேரி சேரிடா ஓகே ஓகே
நா அதெல்லா ட்ரை பண்றேனால எனக் தெரியு யூஸ் பண்ணி பாருங்க அத யாருக்குமே வந்து எதுவுமே சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல ஏன்னா அது எல்லாமே நம்ம வீட்ல இருந்து வற்றது தானே
ஆமா ஆமா கண்டிப்பா
அதனால அதனால நம்மளுக் வேற ஏதோ புது பொண்ணு அப்படியு கூட வராது
ஓகே ஓகேண்ணா ஓகே அப்புறோ இந்த இது ஹேர் குரோத்துக்கு எதாவது தெரியுமா உனக்கு ஹேர் ரொம்ப கொட்டுது
அது எனக்கே தெரிலயே எனக்கே ரொம்பதா கொட்டுது முடி
அப்டியா
அது நானு நிறைய ட்ரை பண்ணிட்ருக்கே ஒண்ணுமே ஒத்தே வரமாட்டேங்கிது எனக் அப்டியே ப்படியே ஒரு சீ புட்டு எடுத்தாலே அப்படியே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு முடி வருது அப்டியே
ஓகே ஓகேடா ஓகே அதுதா நீ சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப கொட்டுது எனக்கு ஸ்கூல் படிக்கும்மோ நிறையா இருந்துச்சு முடி என் கிளாஸ்லே எனக் தா வந்து நொம்ப லாங்கஸ்ட் ஹேர் இருக்கு திக்காவு இருக்குஅவ்ளோ இப்ப பாத்தா நொம்ப திக்னஸ் தா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு லென்த் இரு க்கு பட் ஆனா வந்து ரொம்ப இதுவாக் திக்னெஸ்சே
எனக்கு இப்ப அப்டிதா இருன்ச்சு கொஞ்ச லென்த் கூட கொஞ்ச இருக்கு ஆனா திக்காவே இல்லையா இப்டி சீப் போட்டி எடுத்தாலே ரொம்ப முடி வருது எனா பண்றதுனே தெரியமாட்டேங்குது இப்பதா எங்க அம்மா புதுசா வந்து இந்த செம்பருத்தி பூ இருக்குல
ஆமாடா
அது கொஞ்ச வெந்தயோ கொஞ்சோ கசப்பு கருவாப்பில்ல அப்றோ வெங்காயோ அதெல்லா போட்டு ஆயில்ல நல்லா கோகோனட் ஆயில் இருக்குல்ல தேங்கா எண்ண
ஆமா ஆமாடா
அதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்காங்க
சேரி சேரி அது யூஸ் பண்ணி பாத்தீங்ளா எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா
இல்ல அது இன்னொதா யூஸ் பண்ணி பாக்கணு அது செஞ்சு ஒரு ரெண்டு நாள் இருக் ட்டுன் சொன்னாங்க
ஓகே ஓகே
நா கொஞ்ச நாள்ள யூஸ் பண்ணி பாக்கலான்னு இருக்கே
சேரிப்பா சேரி அப்ப அது யூஸ் பண்ணி
ஷாம்பூ அதெல்லாம் மாத்தி பாத்தேன் என்னன்னே தெரல முடி ரொம்பதான் கொட்டுது
ஓகே ஓகேடா
எனக்கு தெரிஞ்சு தண்ணினால கூட இருக்கலாம் நாள் நிறைய பேத்தக்கு நல்ல தண்ணில தலை க்கு குளிச்சாதான் ஒத்துக்கும்
ஓகேடா ஆனா நீ சொல்ற அதுவும் கரெக்ட் தான் எங்க அம்மா வீட்டுலதான் போனா எனக்கு அவ்ளவு கொட்ல இப்ப இங்க என் வீட்டுல பாத்தாதான் அங்க இப்பதான் இதுலதான் வந்து ஊர்லனா போனா அவ்வளவு முடி கொட்டல வீட்டு வீட்ல இங்க இருக்கும் போது ரொம்ப கொட்டுது ஆனா
அதான் மொதல தண்ணி அப்படியே நல்லதா வரும்னால நம்ம முடிக்கெந்த பிரச்சனையும் இருக்காது கம் கெமிக்கல் எல்லாம் போட மாட்டாங்க ஆனா இப்ப தண்ணிலயே கெமிக்கல் போடுறனால
ஆமாடா கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் என்னன்னே ஒண்ணும புரியல ஓகே ஓகேடா ஓகே சரி ஓகே அப்ப நீ அம்மா சொன்ன அந்த என்ன ஆயில் யூஸ் பண்ணி பாத்துட்டு சொல்லு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு
ஆ கண்டிப்பா அது யூஸ் பண்ணிப் பாத்து நல்லா வந்தா உங்ளுக்கு சொல்றேன் நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கும் நல்லா வந்தா பாக்கலா
சேரி சேரி ஓகேடா ஓகே ஓகே
இத வேற நா நிறைய பேர் ட்ட இதுதான் நீங்க கேக்குற மாறி நானும் நிறைய பேற்ட்ட முடி பத்தி எல்லாம் கேட்பே ஃபஸ்ட் எல்லா எனக் நல்லா முடிய இருந்துச்சு முட்டி வரைக்கும் வரும் எனக்கு முடியெல்லாம்
ஆ ஆ
அப்புறம் ஒரு டைம் கட் பண்ண அதுக்கப்புறம் திரும்பி வளந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு
ஓகே ஓகேடா அது வந்து நீ சொன்ன மாறி கட் பண்றது கூட நல்லா டைம் பாத்து கட் பண்ணும் அதெல்லாம் சொல்லுவாங்க
ஆ அது நெறைய சொல்லுவாங்க
ஆமா சில கைராசி வேற கரெக்டா வரலன்னா திருப்பியும் முடி இதாயிடும்ன்னனு சொல்லுவாங்க
ஆ அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதுல இருந்து அமாவாசைக்கு எல்லாம் முடி வெட்டுனா வளரவே வளராது
ம் ம்
அப்படி எல்லாம் நிறைய பேரு சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன்
ஆமாடா அப்படிதான் சொல்லுவாங்க அது நான் வந்து இப்ப முடி வெட்டுற ஸ்டேஜ்ல இல்ல பிகாஸ் அதுவே கொட்டி கொட்டி இது ஆயிடுச்சா ஆனா முடி வெ ட்ற மாறி எல்லாம் கெடையாது ஆனா வந்து அதான் என்ன பண்ணி எனக்கே தெரியல ஏன்னா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கும்போதுல்லாம் சொல்லவாங்க ஏ ஓன் முடி எவ்வளோ அவ்வளோ கிளாஸ்லயே நீதான் பெரிய முடி வச்சு ப பாத்தி இப்படி ஆயி போச்சு முடி அப்படின்னு பட் ஆனா அவங்கக்கெல்லாம் முடி அப்பவே கம்மியா இருந்துச்சு ஆனா அது என்னன்னு தெரியல அவங்களுக்குான ஓரளவுக்கு இருக்கு அதே அந்த இது அப்படியே மெயின்டெயின் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியில பாட் எனக்கு தான் ரொம்ப இதுவாயிடுச்சு முடி
ஆனா இப்ப இது நிறைய பேத்துக்கே இருக்கு எங்க ஃபரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கும் முடி கொட்டிட்டு இருக்கு நாங்கல்லாம் இப்படி உக்காந்து போட்டி போடுவோம் முடியெல்லாம் விரிச்சு வச்சிருந்தா நா கை போட்டு பா க்குற எனக்கு எவ்வளவு வருது உனக்கு எவ்வளவு வருது யாரு ஜாஸ்தியா முடிக்கொட்டுது
ஓகே ஓகே ஆ
நாங்க அப்டிலா பண்ணுவோம்
சேரி சேரி ம்
ஒங்களுக்கும் ஏதோ தெரிஞ்சா ஒங்க பாட் டி அம்மா அவங்க கிட்ட ஏதோ தெரிஞ்சா சொல்லுங்க நானும் யூஸ் பண்ணி பாக்குறேன்
கண்டிப்பா நானும் கேட்டு பாக்குறேன் எங்க அவங்க எல்லா வந்து பார்டிஸ்ல்லாம் இல்ல இப்போ சொல்ல போனா பட் ஆனா அல்ங்க என்ன சொன் எங்க இதுல வந்து பாத்த வெறும் தேங்கா எண்ணெ தா வந்து காய்சி என் தலைக்கு எண்ணெய் தேபாங்க செரிங்களா
ஆ நானும் தேங்கா எண்ணெய் தா யூஸ் பண்ணுவேன்
ஆமா எப்பளும் தேங்கா எண்ணெய் தான் அது ஷாம்பூ போட்டு போட்டுறதா இருந்தாலும் சரி முன்னாடி தலைக்கு நல்லா எண்ணெய் தேங்கா எண்ணெ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடுவோம் அது சாதா ஏன்னா நிறைய பேர் வந்துல குளிக்காமலே தலைக்கு என்ன தேய்பாங்க ஆனா நாங்க அப்டி வைக்க மாட்டோம் எண்ணெய் தேய்ச்சாலே குளிச்சிட் டாவோம் அந்த மாரி தலைக்கு ஊத்துனோம் அந்த ஒரு கம்பல்சரி அந்த மாரி ஆய் போச்சு எங்களுக்கு அப்டியே அந்த ஹேர் அப்டி இது ஆயிடுச்சு ஆனா கொஞ்சோ பிளாக்கா தா இருக்கும் எல்லாருக்கும் பிரௌனிஷ் அந்த மாரி ஹார்லாம் இருக்காது பட் ஆனா வந்து இப்பதான் ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த இது ஹரே கொட்றது எல்லாம் இப்பதான் வந்துருக்கு சொல்லப்போனா எல்லாருக்குமே
அது இப்ப நெறய பேர் அந்த டை அதெல்லாம் யூஸ் பண்றனால கூட இருக்கலாம்
ஆமா நா இதெல்லாம் யூஸ் பண்ணல சொல்றேன் ஆனா வந்து அத சொன்ன மாதிரி ஆ அந்த காலத்து ஃபுட்டுக்கும் இதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் இருக்கலாம் மேபி அதனால கூட இருக்கலாம்ல்ல
ஆமா அது கூட இருக்கலாம் அப்ப வந்து ருக்கறது எல்லாமே சத்தா இருந்துச்சு இப்ப ஒண்ணுமே இல்ல
ஆமா அதனால கூட மேபி இருக்கலாம் நெனைக்கிறேன் சத்தான ஃபுட் அவங்க சாப்ட்டதுனால அந்த அப்டியே அந்த ஹெல்த் குரோத் இருக்கும் அந்த டிஷ்யூஸ் அந்த இதெல்லாம் வளரும் இல்ல இயற்கையாவே அதனால இருக்கும் நம்மள்து இப்போ எதுமே அதான் அதுலயே எதுமே இல்லாததுனால சத்த எதுமே இல்லா த் நல்ல பாடிக்கே நமக்கு ஒண்ணும் கடைக்க மாட்டேன்து அப்ப ஹேருக்கு எங்க கடைக்கும்
ஆமா இப்ப ஏதோ முடி பத்தி கேட்டா யார்ட்ட கேட்டாலும் கருவப்பல சாப்டுமா சரி ஆயிரும் அப்டி மட்டும் தா சொல்றாங்க
ஆ ஆ ம் நா அது சாப்பற கருவப்வேப்ல கறிவேப்பிலலாம் சாப்டுவேன் சாப்ப அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்கிப் பண்றது இல்ல எல்லாமே தா சாப்படுறது சொன்ன மாதிரி அதுக்குன் வெறும் கருவேப்பில மட்டும் சாப்ட்டே இருக்க முடியும்
இல்ல அது சாப்பட முடியாது
கண்டிப்பா முடியாது ம் சேரிடா பாப்போம் அப்போ எதா நீ ஒண்ணு ஒனக்கு ஏதாது அதுல எத இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா என்கிட்ட சொல்லு நான் அது ஃபாலோ பண்றேன் எனக்கு யாருக்கிட்டா ஏதாது கேட்டு தெரிஞ்சதா நானும் சொல்றேன் ஓகேவா
ஆ கண்டிப்பா சொல்லுங்க
ஏன்னா ஹார் தான் ரொம்ப முக்கியம் நெறய பேருக்கு வந்துல ஹேர் பெருசா இருந்தாலும் அவங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்றாங்க அவங்க வந்து வள க்க மாடென்றாங்கா ஏனா வந்து மெயின்டெய்ன் பண்ணணும் கட் அந்த மாரி இருக்கவங்களுக்கு நெறைய இருக்கு முடி வழந்துட்டே இருக்கு ஆனா நம்ம வந்து இல்ல வேணும்னு நெனைக்கிறவங்களுக்கு தான் இருக்கவே மாட்டுது கொட்டிது இருக்கிறதும் போயிடுதுனா
அத கேக்குறதுக்கு எப்பவுமே எதிராதான் கடைக்கும்
அதான் பயம
இருக்கறாவ இவ இருக்கு போது நம்மளுக்கு அதோட அரும தெரியாது இல்லாத மோதா அத தேடி போவோ
கண்டிப்பா அதுதா நடக்குது இப்போ ஆனா ஆக்சுவலி வந்து என்னது இப்போ லேடிஸ்க்குன்னே வந்து ஹேர் தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பேசுவாங்க ஹேர் எவ்ளோ அ அழகா இருக்கு லெந்தியா இருக்கு எவ்வளவு அடைத்திய இருக்கு அத பாத்தா அப்டியே அந்த அழகே அதுலதா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாமே வந்து இருக்கிற முடியா கட் பண்ணி கட் பண்ணி விட்ட அதுவு மட்டு இல்ல இந்த அ இதவ ஒன்ஸ் நம் வந்து நம்ம ஹேருக்கு எதாவ் டரீட்மெண்ட் ஏதாவ் பாலோப் பண்ண அதுக்கப்றோ க்ரௌத் ஆவ மாட்டன்தில்ல எல்லா இது ஆயிடுது ஸ்டாப் ஆயடுது அந்த பஸ் கூட
போ ஒண்ணு பண்ண முடியாது வர வர எல்லா இப்டிதா போகுது
ஆமாடா அதா என்ன பண்றதுக்கு சரி ஓகேடா அப்ப வந்து ஏதாவ்து இருந்தா நான் அப்றோ கேக்குறே நீ சொல்லு சரியா ம்
ஆ கண்டிப்பா சொல்ற சொல்ற
ஆ ஓகேடா ஓகேடா சரிடா ஓகே பசங்க கூப்பறாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வர கேவா அப்றம் பேசுறாங்க கிட் பாய் டா
பாய்